ம் சொல் சொல்லுங்க தோழி தோழி இப்ப ஆ சொல்லுங்க தோழி
ஆ தோழி கேக்குதா
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி
ஆ தொல்லு சொல்லுங்க தோழி வேற என்ன தோழி இன்னுமோ கேட்டீங்களா தோழி
அது ஒரு நிமிஷோ தோழி ஆ ஒன்னுல்லா தோழி இந்த மேரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா அ ராகிமால்ட்டு அந்த மேரில்லா அதிலயே இப்ப நம்ம நார்மலா இந்த கஞ்சி எல்லா வச்சி இது பண்றோ தெரியுமா நா வந்து இந்த ஆ இன்னது ராகி அப்போ கோதும அப்புறோ பொட்டுக்கல்ல வேர்கல்ல இந்த பாதாம் பிஸ்தா இந்த மாரி எல்லாமே போட்டு பண்றது உண்டு தோழி அந்த மேரி பண்ணலாமா இல்ல இது மட்டுமே நம்ம குடுத்தா போதுமான் நா கேக்குறே
இது போது தோழி கேழ்வரகு இப்ப இந்த வயசுக்கு கேழ்வரகு போது தோழி கேழ்வரகு சாப் ப்படலா நல்லா தாராளமா சாப்பிலா
ஓ அப்டிங்களா சேரி சேரி சேரி சே
ம் நீங்க வேற வேற எதா அரச்சு குடுக்குறீங்ளா தோழி
இது ஒரு வேல அது ஒரு வேல அப்டி கேக்கறே
இல்ல ஒரே நாள்ல ஒண்ணு குடுத்தீங்கன்னா ஒரு நாள்ல ஒண்ணு மட்டு குடுங்க சாய்ந்தறோ எது காலைல எதுமே ஊத்தி குடுக்காீங்க
ஓ சேரி சேரி சே
கேழ்வறகுன்னா கேழவரக மட்டு குடுங்க இன்னைக்
காலல கேள் வரகு குடுத்தா சாயந்தரத்துக்கு பால் ஆத்தி குத் அப்புடி
ஆ
ஓ சரிங்க சரிங்க அத்தா ஒரு டவுட் இல்ல இதையு அரச்சு வெச்சுக்கலா அதையு அரச்சு வெச்சுக்கலாமான்னு தோனுச்சு அதா கேக்கலா
புரில தோழி
இல்ல இதையு அரச்சு வெச்சுக்கலாமான் தோனுச்
ஆ அறச்சு வெச்சுக்கலா நீங்க அரச்சு வெச்சுங்க தோழி ஆனா அரச்சு வெச்சுட்டு ஒவ்வொரு நாளு ஒன்னு ஒன்னு குடுங்க தோழி
ஆ புரிது புரிது ஆ கொஞ்சோ கஷ்டோந்தா தோழி குடிக்கிறது
ம் ஆ சாப்ட்ருவான தோழி
என்ன சொன்னே
சாப்ட்ருவனா குடுத்தா
ம் கொஞ்சோ கஷ்டோந்தா தோழி அதட்டி தா குடுக்கணு நம்ப கொஞ்சி குடுத்தாலா குடிக்காது ஒரு ஜாத ட்டிதா குடுக்கணு எத்தன நாள் கஞ்சியே வந்து அப்பப்ப என்னைக்காவது போராட்டோ போராடனு நா ஒவ்வொரு நேரோ நா மின்னடி வேலைக்கு போனப்பல்லா அம்மாட்ட நல்ல ஏமாற்றுவாருங்கல்லா நா வீட்ல இருந்தனா வாய மூடிட்டு குடிப்பாரு
ம்
அப்பப்ப இந்த மாரி எல்லா பண்ணுவாரு கொஞ்சோ பெரிய டம்ளர்ல குடுத்துட்ருந்தனா அடுத்தது சின்ன டம்ளரா ஆனு ச்சு இப்ப இந்த வீடு இது பண்ணும் சொல்லிட்ருந்தன்னா தோழி அதனால இப்ப குடுக்கவே இல்ல இப்ப இப்பதான வீட்டுக்கு வந்துருக்காரு நம்ம ஆரம்மிக்கு கொஞ்சோ கஷ்டோந்தா தோழி குடிக்கறது நீங்க ஜூஸ்லா எத எது அ எது போட்டு குடுத்தாலு ஜூஸ்லா குடுச்சுருவாரு இது மட்டு கொஞ்சோ கஷ்டோந்தா அது மாரி இந்த கடல் ஐட்டோ ஆவு ச்சு குடுக்கறது அது எல்லா சாப்புடுவாரு மெய்னா கஞ்சிதா மெய்னா அததா கொஞ்சோ அதட்டிதா எப்ப பாரு அதட்டி தா குடுக்கனு
கஷ்டோந்தா அப்ப சாப்பாடு குடுக்கறது ஒரு பெரிய வேலையா இருக்குது இந்த பசங்களுக்கு
ரொம்ப கஷ்டோந்தா இப்போ இங்கே வந்தத்துலருந்து வேணுனே வந்து அவங்க ரெண்டு பேரு குடியு இல்ல அ இத்தன் நாள் அங்க இருந்த என்ன இப்ப நீங்கள் தா உத்தணுன் சொல்லிட்டு ஜாலியா டி விய போட்டுகிட்டு ஊ நாங்க ஊ அப்ரோ உக்காந்துகிட்டு சா அவுரு வந்து இட்லி கட விடமாற்றாரு வாய்லயே கொர பேசிட்ருக்காங்க அவனுங்க ஒவ்வொருவாய்க்கு அத ட்டி அதட்டி குடுக்க வேண்டிதா இருக்கு இதே நா ஊ அம்மா ஊட்னா இப்டி நா உட்னனா பயந்துட்டு சாப்டுகு
ம் அதா தோழி கொழந்தைங்க வந்து ஆசிரியர்ட்ட ஒரு மாரியு பிள்ளைங்க வந்ட்டு ஒரு மாரியு யாளுக்கு தகுந்த மாரி நடிச்சுக்குதுங்க புள்ளைங்க
ஆ அதான எப்டி சொல்ல அந்த எடத்துக்கு தகுந்த மாரி மாத்திக்கிதுங்க அதுங்க
அதா கொழந்தைங்களுக்கு வந்து இந்த எடத்துல இது பண்ணணு இது பண் செய்யணுங்கறத வந்து தெரியாமையா இருக்கு அப்ப தப்பு செய்யும்போது அது ஏ தோழி தெரிய மாட்டது சொல்லுங்க பாக்கலா
அதா அதெல்லா இல்ல எல்லா தெரிஞ்சதா பண்ணுது
ம்
ஐயோ ஆனா செஞ்சுட்டு வந்து இந்த மாரி பண்ணிட்டேன்னு சொல்லி சாரி கேக்கூ எங்க இவ திட்டுவா அடிப்பாலோனு நெனச்சக்கிட்டு கரெக்டா வந்து சொல்லிட்றது
ம்
ம் சொல்லிட்டு அப்ற வந்து சாரி சொல்லுவாப்புல
பரவால்ல அந்த சாரி சொல்லணுங்கிற ஒரு இதாவு இருக்கு
ஆ அது என்ட்டதா தோழி வேற யாரிட்டயையு சொல்ல மாட்ராப்புல எல்லார்ட்டயையு சொல்லணும்ல அந்த மாரி ஆ ஸ்கூல்ல ஆன கறக்டா இருப்பாங்கங்கறாங்க டீச்சர் எல்லா அங்க விசாரிச்சுட்டு அப்பப்ப ஓ ஒரு கண்ணு சேகக்கையா அதனால பக்கத்து விட்டு ஒரு இது இல்ல கரெக்ட்டா இருக்கா அதெல்லா கரெக்டா சொல்லிறாங்க இது மட்டுந்தா வீட்லதா உஞ்சு சத்த பண்றாரு அதாவது காலுக்கு கிழயே தம்ப மாத்தங்களுக்கு என்ன பண்றது
கண்டிப்பா
தூங்குற நேர பாத்து இது நேர எல்லா பாப்பாங்க
அது ஒவ்வொருத்தவங்களுக்கு தோழி பேரண்டா சொிலது வந்து ரொம்ப அட்டாக்கா இருக்கு சிலத அட்டாச்சாவே இருக்காது எப்ப அதெல்லா என்ன பண்றதுன்னு
கரெக்ட தா கரெக்ட் தா இல்ல கொஞ்சம் இவரை நா இப்ப நான்ப்ப செஸலா செய் நா விசாரிச்சுட்டு இருக்கே தோழி அது எதுக்காக போடுனா உக்காந்து ஒரு மைண்டை போட்டு யோசிச்சு இது பண்ணு அ ஒரு எடத்துல உக்காந்தா போதுந்தா அந்த க்ளாஸே போடுறனேன்னு இல்லன்னா நம்ம வீட்லயே சொல்லி வச்சிருக்கோல அது உக்காரனு மெயினா உக்கார மாறாரு அவர் ஷட்டில் பண்ணனு ஆச அத ஷட்டிலில் விட்டாக்கா பறந்து பறந்து தா விளையாடுவார் அதுக்கு அதுக்காகதா என்ன சன் க்ளாஸ் போடனு அப்டின்னு சொல்லிட்ருக்கிறது
ம்
ரொம்ப நீங்க இது சாப்பட்லன்னா கூட ரொம்ப ஆக்டிவவ இருக்க
நே டயர்டா ஆயிருவாங்க தோழி அதுவே டர்ட ஆயி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரு சண்ட வந்துரு
நம்மா நா இப்ப பெற்றோர் உள்ளே பாத்தீங்கன்னா சண்ட வந்துரு நீயா நானாங்கற மாரி சண்ட வந்தது அது ம்
இப்படி தா ஆகுது
அதுவு சண்டையை மூட்டி விர வேல யாரு இல்ல தோழி சின்ன கொழந்தைங்களா பெத்து வச்சுருக்கோல ரெண்டாவதா அதுதா தோழி சண்டையை முட்டுட்டு குடும்பத்தை சண்டையை மூட்டிட்டு போயிடுது
அச்சசோ அ
ம் அவர போறது இல்லாம தோழி போகும்போது விஷயத்துத்த தெளிவா சொல்ட்டு போது இவ நான்தா பண்ணன் தோழி தோழி ம் அது டப்புன்னு தெரிய்ல ஏ அக்கா அது மாரி இப்ப செ செஞ்சால அதனால நானு அது மாரி செஞ்சுர்க்க
ஓ
ம்
ன்ன பிள்ளதான போ போக சரியாய்டு தோழி
அப்பாவி மாரி மூஞ்ச வச்சுட்டு எல்லா வேலையு செஞ்சிரு அப்பறொ செஞ்சுட்டு பாத்தீங்கனா அப்பறொ வந்து ஒரு ஐஸ் வெக்கிமா அது அப்டே அப்டே மறந்துரு தோழி செஞ்சதே
ஆமா அப்ப என்னா பண்றது
ஆ
ஆவ்ங்களுக்கு எல்லா தெரியிது ஐஸ் வெக்க தெரியிது எப்டி நடந்துக்கணூன் தெரியிது எல்லா தெரியிது அதுங்களுக்
ம் அப்டிங்ளா
எனக் தெரிஞ்சி இப்ப உள்ள புள்ளைங்களா தெரியாததுன் ஒன்னு கடையாது
ம்
என்ன கரெக்ட்டு தான
ஆ அது உண்மதா தோழி பிள்ளைங்களே வந்து நல்லா வெவரமா இருக்குறது ரொம்ப நல்லது தான
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இவ இவ கொஞ்சொ வெவரமா இருக்கா தோழி என்ன கொஞ்சொ இப்டி அட்வான்ஸ்டா இருக்கா தோழி அதா பயமா இருக்கு
பரவால்ல
நா நா இதுக்காகவே டாக்டர்டல்லா மருத்துவர்டல்லா காம்ச்ச தோழி
ம்
ரொம்ப அட்வான்ஸ்டா பேசுறானே அப்டின்னு டெய்லி பேச மாட்டா ஆனா ட க்குனு அந்த நேரத்துக்கு பேசிருவா மத்தவங்க தப்பா நெனப்பாங்க தப்பா நெனைக்க மாட்டாங்க அவ்ங்க மனசு கஷ்டப்படு அதுலா இல்ல ஃபேஸ் டூ ஃபேஸ் பேசிட்டு போயிட்டே இருக்காப்ல நா அப்டி பேச மாட்ட அவரு அப்டி பேசிர்றாரு அ அ அ இதுனாலயே ஒரு நேரொ மருத்துவர்ட்ட கம் இவ ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கா எல்லாத்துக்கு அப்டினு
ம்
சென்னைலலா போய் காம்ச்சிட்டு வந்த தோழி அவரு வந்து அவர் கரெக்ட்டா தா இருக்காரு அவர பொறுத்தவரைக் இப்போ உள்ள புள்ளைங்களே இப்டிதா இருக்குங்க இவனோட தாண்டிலா இருக்காங்க நீங்க எது கண்டுக் காதீங்க விடுங்க படிக்கிறாப்புளையா ஆக்ட்டிவா இருக்கானா அதா முக்கியோ அப்டின்றாப்புல ம் ஓகே தோழி இப்ப அதா இப்ப இவ்ள நேர அழஞ்சிட்ருந்தாப்புல ப கேட்டீங்ள படுக்கலையானு அப்ப படுத்துட்டு தட்டி குடுனாப்ல தட்டி குடுத்துட்டு நா இன்னொரு ரூம்ல வந்து பேசிட்ருந்தே திரும்பி பின்னாடியே வந்துடாப்ல அப்டி இப்டினு வெளாத்திட்டு எங்க அம்மாட்டல என்னான வம்பு வளக்கணுமோ நா ஃபோன் பேசிட்ருக்காங்கள வம்பல்லா வளத்துட்டு டயடாய்ட்டு போலர்க்கு போய் படுத்து தூங்கிட்டு சத்தமே இல்ல
செல நேரொ நமக்கே வந்து யார்ட்ட போய் பிள்ளைங்க சண்ட போடுவாங்க யார்ட்ட போய் பேசுவாங்கன் தோணு செல நேரோ நம்மள வந்து தொல்ல பண்ணயில்ல நமக்கு ஒரு மார் இருக்கு நல்ல விஷயங்கள் அதுக்கா பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லியே ஆவணு இல்லையா
ஆமாமா பாவமாவு இருக்கு என்ன பண்றதுன் தெர்ல
ம்
பண சேட்ட ஜாஸ்தியா இருக்கு
இப்பதா போக போக எல்லா சரியாயிடு
ம் இல்ல வம்பு வளக்குது எங்க சின்ன வயசுல எங்கம்மாட்ட போய் பறிச்சு காமிக்றே இந்த வேலைல்லா பண்ணுதா தானாவே கூட்டுவா போலாக்குது என்னத்த சொல்றது எங்க அம்மாவாள முடியல அவங்களுக்கு வயசாயிட்டுல சும்மா போவா போலக்குது நெறய சேட்ட பண்ணு தோழி நெய் டப்பாலா காணா பேய்டுது என்ன பண்றது நெய் டப் ஆ அதனால அத எதோ அடிக்கவு முடியாது என்னத்த சொல்றது சரி வச்சுட்டுப்போன் சொல்ட்டு திரும்பி நாங்க எடுத்துட்டு வந்து கண்டுபிடிச்சு வைக்கிறது
ம்
ம் இந்த வேலயெல்லா நெறய பண்ணுவாப்புல
இப்ப ஸ்கூல்ல எல்லா சண்ட போடாமல்லா இருப்பானா எது
ஆ அதெல்லா பண்ண மாட்டா தோழி ஆ அதெல்லா பண்ண மாட்டா அத ஒவ்வொரு நேரோ பசங்கல்லா பேசல அப்டின்ல்லா சொல்லித்தா ஃபீல் பண்றதுண்டு
ம்
ஆ யாராவது அடிச்சா திரும்பி பயந்துட்டு அவ என்ன அடிச்சா
இல்ல கொழந்தைங்க வந்து ஸ்கூல பொறுத்த வர பாத்தீங்கன்னா யாரு பொருளயு எடுக்க கூடாது ம் யார்ட்டயு சண்ட போட கூடாது யாரையு அடிக்க கூடாது இதெல்லா ஒரு நல்ல பழக்கல்ல
ஆ அதெல்லா பண்ணாது ஆனா அது வந்து குடுத்துட்டு வந்துருது எல்லாத்தயு
ம் தாராள பிள்ளையா இருக்கு
ஆ அது ஒன்னுதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு போன வருடெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் இந்த மாரி ஒரு ஒரு மாசம் தொடந்துட்டே இருந்தது அப்றோ பாத்தா ரெண்டா ஒடச்சு குடுக்க ஆரம்ச்சே அப்றோந்தா ஒரு பத்து நாள் கழிச்சு தா அவனா மாறி ஒழுங்கா எடுத்துட்டு வர ஆரம்பிச்சா
ம்
அது மாரி ரப்பர் இந்த மாரிலா நடக்கு ஆ அந்த மாரி இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்றதெல்லா அப்டி குடுத்துட்டு அவங்களுக் பிடிச்சிருக்கா அப்டி குடுத்துட்டு வர வேண்டியது அதனால பாத்தே ஒ ரெண்டு வேலைக் அதன்னு கூட வச்சு குடுத்துட்டு டீச்சர்ட்டயு சொல்லி விட்டுட்டு வர்றது ரெண்டு ஆ இப்பப்ப கொஞ்சோ மாறி இருக்காப்ளங்க
சின்ன பிள்ளைகளுக்கு எதுவு தெரியாது ஆனா அ சில பிள்ளைங்க வந்து குடுக்கணுங்குற அந்த எண்ணோ இருக்கு குடு துரோ சில பிள்ளைங்க வேணுன்னே ஒரு பொருள எடுத்துட்டு போயிரோ நமக்கு ஆசைப்படுறாங்கனால அது வீட்ல உள்ளவங்களோட தப்பா கூட இருக்கலா கொழந்தைய நம்ம கொற சொல்ல முடியாது அ என் என்னதா இருந்தாலு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அது உங்ளுக்கு கொழந்தையாதா தெரியு உங்களுக்கு புள்ளதா அப்டிங்கிற மாரி வெறுக்கவோ நம்ம அடிச்சு ஒதுக்கவோ எதுவு செய்ய முடியாது ஏனா அது நம்மளோடது இல்லையா
ஆமா அது சொல்லுங்க நீங்க அது சொன்னீங்கன்னா ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நன்றி தோழி